நம்ம எப்டி
நல்லாருக்கீங்ளா ஆமா
ஆ நல்லா இருக்க மேடம் நீங்க எப்டி இருக்கிங்க ஆ ஆ
ஆ நல்லார்க்க இப்போ
சொல்லுங் ஆ மேடம் இன்னைக்கு ஃபுல்லா நைட் ஷிப்ட் ஆ ஆ ஆ இன்னைக்கு ஃபுல்லா நைட் ஷிப்ட் தா மேடம் ஷிப்ட் முடிச்சா தா ஒரு ஆ நேத்து எஸ்டர்டே நைட்டு ஷிப்ட் ஃபஸ்டு ஒரு நய்னோ கிளாக் தா ரீச் ஆனா வீட்ல
போய்ட்டு இப்போத வந்துருக்கீங்க நைட்டு வேல
ஆமா மேடம் நைட் ஷிப்ட் ஆமா ஒன்லந்து பணண்டு வரையு எனக்கு வீட்ல ஒர்க்கெல்லா இருக்கு பர்சனல் ஒர்க்கு அதெல்லா பண்ணிருந்த செஞ்சிருந்த அப்றோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டீ காஃபி போய் ஒரு என்டர்டைமன் மாரி போய் சாப்ட்ரலான்ருந்த மேடம் அப்றோ இனைக் டே அப்டியே வந்த அப்டியே ஸ்லீப்பிங்லியே போச்சு மேடம் நீங்கென்ன பண்ணீங்க இன்னிக்கு ஃபுல்லா
டு செரியா இப்ப பாத்தீங்க அப்டினா எ வீட்டு வேலதா நமக்கு சரியா இருக்கு
ஆ ஆ ஆ
டக்கு ஆ சொல்லுங்க
அதா மேடம் ஆ இன்னைக்கு டே ஃபுல்லா போச்சே என்னன்னா பண்றீங்க என்கிட்டயே ஆ
ஆ அதா அங்க நமக்கு வந்து இப்போ வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஆ இருக்கட்டுல்ல வீட்டு வேலையே நமக்கு சரியா இருக்கு பாருங்க உங்க சா கால சாப்பாடு திரும்பி போனது அப்றோ இந்த இரவு வந்துருச்சி இப்ப இரவு சா சாப்பாடு இப்ப ரெடி பண்ணனு
ஆ ஆ
மணி இன்னு அவ்ளோவா ஆகல சோ பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சி குடுக்கணு
ஆ ஆ ஆ
ஆ அது அடுத்து இப்ப இட்லியாவது மாவு காலைல அரச்சிருப்பே சோ அத வச்சி இட்லி தோச வந்து பண்ணனு ஆ ஆமா
என்ன நெனைக்கிறீங்க மேடம் எப்போ மா ஒர்க் ப்ரம் ஹோம் பாய்ஸ் பத்தி என்ன நெனைக்ரீங் நீங்க
ஆ அதாவது ஆ இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எங்களுக்கு அது பெரிய டாஸ்க் தா சொல்ல போனா ஆ நி நிச்சயமா வந்துட்டு ஒரு இவ்ளோ சீக்கிரமாவு ஒரே ஒரு வேலைல இருக்கேன்னு ஏனா எங்களுக்கு தூங்கி எழுந்ததுல இருந்து பாத்தீங்க அப்டினா க ஆ தூங்கி எழுந்ததுலந்தே தூங்க போற வரைக்குமே எங்களுக்கு அதாவது அ ம் வீட்டுல இருக்கக்க கூடிய இல்லதரசிகள் அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக் க்கு ஒரு நாள் பத்தாது ஒரு நாள் வேலைய முடிக்க மறுநாள் வேலைய நாங்க பெண்டிங் வ ச்சி மறுநாள் வேலைய நாங்க முடிக்கிறதுக்கு எப்பதுமே அது வந்து ஆ தொடர்ச்சியா அது அதுவே நடந்துகிட்டு இருக்கு சரி இன்னைக்கு அந்த வேலைய முடிச்சிரலாம் அப்டின்னு பாத் தா ஏதாவது ஒரு வேல நமக்கு வந்து து அந்த வேலைய மறுநாள் நாங்க அது வந்து தொடர்ற மாரி இருக்கு இப்போ காலையில எழுந்தோ அப்டின்னாக்கா காலைல
ஆ
வீட்டு ம் அதாவது வாசல் கூட்டி தெளிச்சு அது கோலம் போட்டு அதுல ஆரம்பிக்கிற வேல ஆ ஆ அது அது முடிச்சு அடுத் து பாத்தீங்கன்னா காலை உணவு செய்வோம் கா காலை உணவு எப்பயுமே தெனந்தோறும் பாத்தீங்கன்னா இட்லி தோச அப்டி செஞ்சா பிள்ளைங்களு சாப்ட மாட்டாங்க எங்களுடைய கணவரு சாப்ட மாட்டாங்க கேப்பாங்க டெய்லி இட்லி தோசையா அப்டின்னு கேப்பாங்க ஆ அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் இட்லி தோசை ஆ சப்பாத்தி இந்த மாதிரி நம் அது மாத்தி மாத்தி ஏதாவது செய்யற மாதிரி இருக்கு அதுலேயே இப்ப எப்டி தா ஆறு மணிக்கு எழுந்திரச்சாலும் பத்து மணி ஆயிடும் அஞ்சர மணிகெழுந்திரச்சாலும் பத்து மணி ஆயிடும்
ஓகே செரி செரி நானு சோ நா எலக்ட்ரானிக் அப்டி மாரி ஒர்க் பண்ற கேள்வி பட்டுருக்கீங்களா
ஆ அல்ல ஆ
அது மாரி இந்த ஐபோன் எல்லாம் பண்ணுவாங்க ஐபோன் மொபைல் மேனுபேக்சரிங்
ஓ செரி செரி
அதுனால ஓர்க் பண்ற டி ஆர்
எ கம்பெனியில போயிட்டு வேல பத்துட்டு இருக்கீங்களா இல்ல சொந்தமா நீங்க
இல்ல கம்பெனி கம்பெனி ஒரு டாடா எலக்ட்ரானிக் கம்பெனில ஒர்க் பண்ற
ஆ சரி
புது ஆமா ஆமா நல்லா ஒரு பொறுப்புல்லா லெவல் போசிஸன்ல தா இருக்கேன் நானு
ம்
இப்போ அது இப்ப அடுத்த லான்ச் ஆக போது ஐபோன் எயிட்டீன் புரோ ஒண்ணு
ம் ம்
இப்ப அந்தல அந்த ப்ராஜெக்ட எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோ
ஓ செரி செரி
ஆமா ஆமா மொபைல்ல மொபைல்லானவே எம்எல்பி டேட்டாஸ்ல்லா ஒண்ணு இருக்கு அது கேள்வி பட்ருகிங்களா இல்லையா
இல்ல எனக்கு அத பத்தி எனக்கு தெரியாது
ஆ நா சொல்ற கேளுங்க அது மொபைல்ன்னா டேட்டான்னு ஒண்ணு இருக்கு இல்ல மொபைல் இப்ப நம்ப பேசறது அதெல்லா ஸ்டோர் ஆகுதுலா வீடியோ அதெல்லா பாக்கறது ஆ அததா எம் எல் பி ன்னு சொல்லுவாங்க அதுதா நாங்க மேனுவல் ஆ ஒர்க் பண்ணி பண்ணுவோம் இது உள்ள ஆமா அது உள்ள கீ பாட்ர்ஸ்சு அதெல்லா பத்தி நாங்க இந்த வாலியூம் பட்டனு வாலியூம் ல பிளஸ் மைனஸ்ல இருக்கு பாத்ருக்கிங்களா
அப்டிங்ளா செரி செரி
ஆ இப்பதிக்கி கடையில ரிப்பேர் ஆயிச்சுன்னா குடுப்பீங்க பாத்தீங்ளா ஆமா மொபைல் இந்த டிஸ்ப்ளே ஒடஞ்சிச்சுன்னா ஆ அதே மாரி நாங்க ஐபோனு கம்பனி கம்பனிக்காக நாங்க செஞ்சி தரோ
ஓ அப்டி அப்ப நீங்க வந்து இப்ப வெளில வெளில இர்ந்து யாரு வந்து உங்ளுக்கு வந்து டிஸ்ப்ளே போயிடுச்சி
ஆ ஆ அது மாரின கூட நா பண்ணிப் ஆ பண்ணி பண்ணி
ஓ செஞ்சு குடுக்றீங்க அ அப்ப நீங்க கம் கம்பெனில இருந்து இப்ப நீங்க வெளில வாங்குனீங்க அப்டின்னா நீங்க என்ன வெலைக்கு நீங்க செஞ்சு குடுப்பீங்க
கம்பெனில இர்ந்து வெளில வந்து இப்போ நாங்க கம்பெனில டிஸ்ப்ளே அப்டினா எங்களுக்கு ஒரு கம்மி அமொண்ட் மேடம் இப்ப வெளில பத்தாயிர ருபா டிஸ்ப்ளேன
ஆ
இங்க ஒரு அஜ்ஜாயிர ரூவதா டிஸ்ப்ளே ஆவுது ஆமா ஆமா ஆமா கம்பெனில எந்த நேரத்துல நாங்க ஒர்க்ஸ்ரு எம்ப்ளாயி இல்ல நாங்க
ஆ இல்ல இப்ப நீங்க சொந்தமா பண்ணி தாரிங்க அப்டின்னாக்கா அப்ப நீங்க எவ்ளோவு நீங்க
ஆமா மேடம் இப்ப ஆ இப்ப நம்ம ஒரு ஃபைவ் தௌசண்னு நாங்க டிஸ்ப்ளேன நாங் கொஞ்சோ ஒரு ஒரு ரெண்டு ரூபா போட்டு ஒரு ஏழ்ட் ரூபா குள்ள முச்சுருவ ஏனா மொபைல் டிஸ்ப்ளேவே பத்தாய்ர ருபா புரிதுங்ளா ஆமா நா டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே ஓட சேத்து ஒரு ஏழாயிரம் அவ்ளோதா வாங்குவ நம்மளு அதுவே போது இந்த லாபத்லோடயே நம்ம பண்லா
சரி
ம் ஆமா அது கொஞ்சோ பெனிஃபிட்ட இருக்கு மேடம் இப்போ இப்போ ஐபோன் ல எய்ட்டின் ப்ரோனுவாங்க அந்த அதே மாடல் தா கொஞ்ச கொஞ்ச லெந்த் அதிகம
ஓ செரி செரி அப்ப இப்ப வந்து உங்ளுக்கு கம்பெனில இந்து ஸேல்ரி வர்தோ இல்லயோ நம்ம தனியாவே நம்ம வந் து ஒரு ஒரு சின்ன கட மாதிரி வச்சா கூட நம்ம வந்து ஓரளவுக்கு பண்ணிக்க முடியு
பண்ண முட்லா செரி ஆமா
அனா நமக்கு வந்து அதுல எதுவு முதலீடு அப்டின்றது ஒண்ணு பெருசா இருக்காது அப்டி தான சொல்ல வரீங்க
ஆ இருக்கு மேடம் நம்ம அது உங்க உங்க டேலன்ட் பொறுத்து இப்போ உங்க கஸ்டமர் கிட்ட எவ்ளோ இன்னிக்கு பேஸ் இப்ப டிஸ்ப்ளே உங்களுக் பத்து வெளிலா அனா பத்தாயிர ருவா குட்த்துதா வாங்றீங்க எனக்கு அஞ்சாயிரோ செரி அந்த டிஸ் அவுங்களு பத்தாயிர ருவா வாங்கிட்டு ரெடி பண்ணிதுக்கு ஒரு மூணாயிர ருபா நா ஒரு எட் ருபா நமக்கு இப்ப லாபோ இல்லிங்ளா எனக்கு
ஓ செரி செரி செரி அவுங்ளுக்கு அதுல வந்து அதாவது அனா நம்ம தெறமைய பொறுத்து நம்ம அதுல சம்பாதி
ஆமா ஆமா பேசுற தெறமைய பொறுத்துதா நம்ம சம்பாத்ச்சுக்லா
ஓ செரி செரி செரி ஆ அதுக்கு நீங்க அப்போ ஆனா நீங்க வெளில இந்த மாதிரி எதுவு கட இன்னு வைக்கல
ஆஹ அது மாரிலா வைக்கல
ஆ நீங்க இப்போ திருமணம் ஆனவங்ளா ஆகாதவங்ளா நீங்க
இல்ல ஆகாதவங்கத மேடம் நா எனக்கு ஏஜ் டுவென்டி ஃபோர் தா மேடம் நா இப் பதா மேனுவல ரெண்டு டிகிரி முடிச்சு ஒரு ஒர்க் பண்ணிருக்க ஃபர்ஸ்டடு ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பாத்துருந்து
இப்பதா ஃபர்ஸ்ட் ஒரு கப்பெனில போய்ட்டு நீங்க
ர்க்குற ஆமா
ஓ செய்வோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேலு மேலு வளர்ரதுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம எப் எப்போவுமே வந்து ஒரு வேலையில வந்து நம்ம வந்து அதோடைய நுணுக்கங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்குட்டோ அப்டின்னாக்கா
ஆமா
கண்டிப்பா நம்ம வந்து அதுல கண்டிப்பா அதுல நூறு பர்சன்டேஜ் நம்ம வெற்றி அடைய முடியு
கண்டிப்பா மேடம் ஒர்க்கில்லா நேர்த்துல அது கை கண்டிப்பா கை குடுக்கு மேடம் அது
ஆமா கண்டிப்பா அது வந்து நமக்கு வந்து ஒரு கை தொழில் வேணு அப்டின்னு சொல்லுவாங்களையா இப்ப எங்களே எடுத்துக்கிட்டாலு உங்க வீட்ல இருக்க கூடிய ஒரு இல்லத்தரசிகல எடுத்துக்கிட்டிங்க அப்டின்னாக்கா நிச்சியமா ஏதாவது ஒரு வேல நம்மக் கு வந்து கை குடுக்கு சோ அது என்ன வேல அப்டின்னு பாத்தீங்கன்னா எ வீட்லே இருக்குற மாரியே நறைய யே இல்லத்தரசிகள் பாத்தீங்ன்னா கூட பின்னுவாங்க பாத்துருக்கீங் கேள்விப்பட்டிருப்பீங்க கூட பின்னு வாங்க ஆ தையல் மிஷின் வெச்சு வீட்ல ஓட்டுவாங்க ஆ அதெல்லா வளையலுக்கு டிசைன்லா பண்ணுவாங்க சோ இது மாரி சின்ன சின்ன வேலைகள் வந்து வீட் ட்ல இருந்தபடியே பண்ணுவாங்க சோ அது மாதிரி இப்போ நாலாம் பாத்தீங்க அப்டின்னாக்கா நா வீட்லருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டு தா இருக்குறே
ஆ ஆ ஆ
நா வந்து இப்போ என்னுடைய என்னோட கைபசியே மூலியமா நா ஒரு சில கம்பெனில வீட்ல இருந்தபடியே நா வேல பாத்துட்டுருக்கே ஏதோ அதாவது நம்பளோடைய கணவர வந்து நம்ம எதிர்பார்க்காம நம்ம கையில ஏதாவது வருமான பாக்கணு அப்டின்றத் துக்காக ஒரு வேல போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக் கு வந்துட்டு உங் நம்ப இந்த கம்பனி இல்லன்னா இன்னொரு கம்பனி போய்கிலா அதே மாதிரி நமக்கு அந்த கம்பனி இன்னொரு கம்பனி கெடைக் குனு அப்படின்றது வரைக்கு நம்மளுடைய செலவுக்கு வீட்ல உள்ளவங்கள எதிர்பாக்காம அ நமக்கு ஒரு தொழில் தெரிஞ்சது அப்டின்னா அத வச்சு ஒரு நல்ல மொறையில நம்ம பண்ணிக்கிறதுக்கு நறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இதுல இதுல எந்த அளவுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து கத்துக்க முடியு அப்படின்றத பாத்து கொஞ்ச தெளிவா நீங் அப்படின்னாக்கா நிச்சயமா அதுல அவுங்க கண்டிப்பா வெற்றி பெற நறைய வாய்ப்புகள் இருக்கு
ஆ த த நன்றி வேணு சார் இப்போ எனக்கு டெய்லி ஒர்க்ன்னா நா மார்னிங் ஆனா ஜிம்முக்கு போயிடுவே டூ ஹர்ஸ் தா நா ஜிம்ல இருப்பே எனக்கு அதுதா கொஞ்சோம் ஸ்டர்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்டெர்ஸ தா நா ஜிம்ல இருப்பே வீட்ல அ அப்பா அம்மா அண்ண ன்ன ஃபாக்க்ஷோன் இதே மாரி கம்பெனில ஒர்க் பண்றே சென்னையில அ ஆமா ஆமா இதே மாரி ஒர்க் அவரும் கொஞ்சோ ஹை போஸ்ட்ல தா இருக்காரு அவரு அவர்தா என்ன ரெஃபர் பண்ணி இந்த இந்த இந்த ரெஃபர் பண்ணி இந்த கம்பெனியே சேத்துவுட்டா
ஓ செரி செரி இப்போ இப்ப இப்ப நீ ஒர்க் பண்றதுல வந்துட்டு உங்க அண்ண சொல்லி குடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்க இதுல
ஆமா அவரு அவரு ஐடியா தா அவரு பண்ணின்னுருக்குறாரு இப்போ
சேர் ஓகே ஆ நம்ம வந்து அடுத்த அழைப்புல இத பத்தி நம்ம தெளிவா பேசலா
ஆ ஓகே மேம் ஆ